ம் தம்பி ஆஹ் வணக்கம் தம்பி நா ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்க இப்பதான் ஆஹ் சாப்பிட்டன் தம்பி நீங்க என்னமோ எல்லா ஊருக்கும் அடிக்கடி டிராவல் பண்றதா கேள்விப்பட்டேன் நீங்க ரொம்ப பயணம் விரும்பியோ
ஆஹ் ஆமாங்க்கா மேக்சிம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்களோட இருக்கும் போதுதான் அந்த மாரி போவேன் ஆஹ் அப்டி இல்ன்னா ஃபேமிலியோட ம் டூர் அரேஞ் பண்ணி போவோம் ஃப்பேமிலியா எப்பயாச்சும் லீவு கிடைச்சா அம்மா தங்கச்சி எல்லாரும் ஃப்ரீயா இருக் இருக்கும்போது அஹ் ரொம்ப பெரிய ரொம்ப தூரமா இருக்கிற எடத்துக்குல்லாம் பார்க்காத எடத்துக்கு அஹ் நறையா விளம்பரமா இருக்கிற இட ஊருக்கெல்லாம் போயி பாத்துட்டு வருவோம் டூர் மாரி போயிட்டு வருவோம் நீங்க அந்த மாரி ஏதாச்சும் போயிட்டு வந் தெரியுங்களா
ஆஹ் இருக்குப்பா நான் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு மலை சார்ந்த இடங்கள் அதாது பெரிய பெரிய மலைகளா இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துக்கு போணும்ன்னு ரொம்பவே ஆசைப்படுவேன் அதுலயும் மலையில எல்லாம் ஏற்றதாருந்தா புடிக்கும் என்ன ஒண்ணு மலை ஏருனா கொஞ்ச தூரம் போனத்துக்கு அப்புறமே கொஞ்சம் மூச் ஆரம்பிச்சுடுது அவ்வளோதான் ஆனா அப்படியே பேசிட்டே நடந்துறது நீங்க எந்த மாதிரி அடிக்கடி போற இடங்கள் விருப்பமான இடங்கள் தான்
அஹ் எனக்கு ரொம்ப விருப்பமான எடம்னா எங்க ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஏலகிரி மலை ஜவ்வாது மழை இந்த மாதிரி மழப்பகுதிகளுக்கு போவோம் ஏன்னா அங்கதான் நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் அதிகமா இருக்கும் அஹ் நண்பர்களோட அஹ் குடும்பத்தோட அங்கதான் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அஹ் டைம் அஹ் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதனால மோஸ்ட்லி ஹன் நிறைய அங்கதான் போவோம்
ஓ நீங்க வந்துட்டு நீர்வீழ்ச்சில்லாம் உள்ள இடத்துல இருக்கீங்களா அத் அதனால தான் அடிக்கடி மழை சார்ந்த இடங்கள்ல இருந்து புகைப்படங்கள்லாம் வைக்கிறீங்களா வாட்ஸ்அப்ல ஓ சரி ஆனா நீர் வீழச்சின் சொல்றாங்க அது தண்ணி மேலே இருந்து ஊத்துதல்ல பா அது வந்து நம்ம தலையில் ஊத்தும் போது வலிக்காத எனக்கு பார்க கவே பயமா இருக்கு எல்லாரும் ஏன்னா நம்ம மாடியில இருந்து ஒரு தண்ணி தலையில ஊத்தினாலே சுல்லுனு இருக்க மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்கும் அந்த உணர்வு ஜாலியா இருக்கு
ரொம்ப ஜாலியா இருக்கும்கா இப்ப பாத்தீங்கன்ணா அந்த அந்த நீர்வீழ்ச்சி நம்ம மேல விழும்போது நம்ம ஒடம்புல இருக்கக்கூடிய வலி எல்லாம் போயிடும் நம்ளுக்கு ஒரு புத்துயிற்சி கொடுக்குற மாரி அது ஃபீலா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சி நம்ம மேலே உழும்போது அந்த தலைவலியாக இருக்கட்டும் நம்ம உடம்பு வழியாக இருக்கட்டும் அது எல்லே நமளுக்கு விட்டு போயிடும் நம்ம சீக்கிரமாக தூங்கிடுவோம் மோ ஹ நறைய பாத்தீங்கன்னா நீங்க நம்ம தண்ணியில குளிச்சுட்டு வந்தாலே அந்த நீர்வீழ்ச்சியில குளிச்சுட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தூக்கன்றது வந்துடும் அஹ் சீக்கிரமா தூங்கிடுவோம் அஹ் அதே மாரி அதிக நேரம் தூங்குவோம் அது தூங்கி இருந்துிரச்சோன்னா ஒரு புது புத்துயூர்சி பெற்ற மாரி நமக்கு ஃபீலா இருக்கும்
ஓ நீங்க சொல்றது புரியுது நான் நிச்சயமா வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு நீர்வீழ்சச்சுக்குல்லாம் நான் போனதே இல்லை கேள்விப்பட்டட்டிருக்கேன் ஆனா எனக்கு அதான் அந்த தண்ணி சார்ந்த பயம் இருந்ததுனால போல நான் வந்துட்டு இங்க கடற்கரை சார்ந்த பகுதியில இருக்கிற வயசு அடிக்கடி நாங்க கடலுக்கு போறது இங்க தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு ரொம்ப பேமஸா இருக்க வேளாங்கண்ணி
புரியுது புரியுது ஆஹ் கேள்விப்பற்றுக்கேன் ஆமா நானும் அங்க போயிருக்கேன் நானும் அங்க போயிருக்கேன் வேளாங்கண்ணி நல்லா இருக்கும் ஒரே ஒரு முறை போயிட்டு வந்திருக்கேன் அஹ் என்னோட குடும்பத்துல இருக்கவங்க அத்தா அவங்க கூட்டிட்டு க்க வேளாங்கண்ணி அதனால ஒரே ஒரு முறை போயிருக்காங்க ஆனா என்னால அந்த கடல கிட்ட போய் விளையாடவோஹ அத கால் நினைக்கவோ விடல தடுப்பு அமைச்சு உள்ள வராத மாதிரி போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அதனால தூரமே இருந்து பாத்துட்டு வந்துற மாதிரி ஆயிடுச்சு ஆனால கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு ஏ குளிக்க முடியலையே போயும் அத நம்ப
இறங்கி அனுபவிக்க முடியல அப்படின்ட்டு சொல்றீங்க ஆனா இப் இப்போ வந்து வே வேளாங்கண்ணி கடற்கரையில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஜாலியா குளிக்கலாம் அமி அதுக்குன்னு ஒரு குறிப்பிட தூரம் இப்பதான் முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப கடற்கரையை ஒட்டி மேந்துட்டு கல்லாலான குவியல்ல்லாம் பண்ணி வச்சு ஒரு ட்டர் செக்டரா பிரிச்சிட்டாங்க அதுல போயிட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் ஆனா கடல்ல குளிக்கிறதுல அனுபவம் இல்லாதவங்க வராம இருக்கிறதே நல்லது ஏன்னா கடல் தண்ணீர் வந்துட்டு எப்ப வேணாலும் திடீர்னு கொஞ்சம் ஆழமாகும் உங்களுக்கு தெரியாது புதுசா வர்ற உங்களுக்கு எவ்வளோ உள்ள போகும் அப்படின்னுட்டு நொடி பொழுதுல நம் இழுத்துடுவோம் ஒருத்தரை காப்பாத்த ஒருத்த இந்த மாதிரி தண்ணில இரங்குற சூழல்கள் வரும் அதனால அந்த ஆபத்தான விஷயங்க ப நம்ம கொஞ்சம் மேலோட்டமா அலை வந்து நம்ம கால்ல அடிக்கிற தூரம் இருந்தாலே போதும்
உம் அப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியில குளிக்கிறதே ஆஹ் நான் நல்லது அப்படின்ற மாரி இருக்கு ஏன்னா மேக்சிமம் இ இல்ல இல்ல இல்ல மேக்சிமம் நீர்வீழ்ச்சியில குளிக்கும் போது ஆ மா நீர்வீழ்ச்சியில்லா குளிக்கும் போது அஹ் அந்த பாதுகாப்பா எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க அந்த தடுப்புகள் இந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போக கூடாது எங்க நம்ப ஊர் பக்கம் எல்லாம் இங்க இருக்கிற நீர்வீழ்ச்சியில அஹ நிறைய நீர்வீழ்ச்சிகள்லா அந்த தடுப்பு ஒரு சில விஷயங்கலாம் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க நீங்க இந்த இந்த பகுதிக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போக கூடாது அப்புடின் என்ர மாரி தடுப்புகள் அமைச்சு ஆ அம் எப்படி சொல்றது முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு முன்னேற் கோரிக்கான விதிமுறைகளை எல்லாத்தையும் பின்பற்றி வச்சிப்பாங்க அதனாலேயே எந்த ஒரு பயமும் எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆஹ இது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஆபத்துகள் இருந்திருக்கு அந்த பாதுகாப்பு ஏற்படுத் க்கு முன்னாடி நெறைய பேர் இறந்திருக்காங்க இந்த இடத்த அந்த இடத்துலங்களல்லாம் நெறைய பேர் இறந்திருக்காங்க அந்த நீர்வீழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா அஹ் சறுக்கும் அந்த பாசினால சறுக்கும் அந்த பாசியில சறுக்கி நிறைய பேர் கீழே போய் அந்த விழுந்து அடிபட்டு அந்த மாதிரியி ல்லாம் ஆயிருக்காங்க அதனால இப்போ அரசே அந்த நீர் வீழ்ச்சிகள் பராமரி பராமரிப்பு எல்லாம் எடுத்து இப்போ ஓரளவுக்கு எல்லாம் பாதுகாப்போட போய் குளிக்கிற மாதிரி ஆஹ் பண்ணி வச்சிருக்காங்க
நிச்சயமா ஆஹ் பண்ணிருக்காங்கப்பா ஆஹ் ஆமா ஆஹ் நான் செ பாருங்க எங்க பக்கமும் என்னன்னா இப்ப வந்து கடற்க கடல் கரையில் வந்து பாதுகாப்பு படை வீரர்கள் வந்துட்டு கலங்கரை விளக்க மாதிரி உயரமான கோபுரங்கள் அமைச் வைச்சு அது மேல நின்னு கண்காச்சி ட்டு தான் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி போகும் போது அவங்க வந்து ஒளிபெருக்கிலா அலேன்ஸ் பண்ணுவாங்க இ்ளவு தூரத்தை தாண்டி போகாதிங்க அப்புடிட் அவுங் அனேன்ஸ் பன்றது கேக்கும் போது சிரிப்பா இரு அவங்கங்க அடிஞ் ஆடைகளை வச்சு பச்சை சட்டை நீல சட்டை இந்த இடத்த தாண்டி போகாதீங்க பாலு விளையாடுறவங்க அங்க போகாதீங்க இப்படி எல்லாம் நம்ல அனோன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அதையும் ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா அ அறிவிப்புகள காதுல வாங்காம நகர்ந்து போயடுறாங்க அவங்க என்ன கடல் இழுக்கும் போது அங்க ஒரு ப தடுப்பு கர் கல் குவியல்கள்லா வச்சிருக்காங்கல்ல அதுல போய் மூத் ஊழுந்து அடிபடுற னேலம இந்த மாதிரி எப்புடியெல்லாம் ஏற்பட் படுது அந்த தவறுகளை செஞ் செய்யாம இருந்தா தேவலா அதுலயும் இந்த இளைஞர்கள் எல்லாம் வரும்போது என்ன பண்றாங்கன்னா அங்க வரும்போதே வந்துட்டு முன்னாடி கடற்கரையில கடைகள் எல்லாம் இருக்குல்ல அங்க பந்துகள் வாங்கிட்டு வந்து கடல்ல வந்துபந்து விளையாடு அது அந்த பந்தெடுக்க ரொம் ரொம்ப ஆழத்துக்கு போறது இந்த மாதிரி தவறுகளையும் சில நேரம் எங்கள்ல செஞ்சடுறாங்க
ஆமா ஆனா பாத்தீங்கன்னா அஹ் கடற்கரைகயிலா பாத்தீங்கன்னா நிறைய கடைங்கலாம் ஏற்படுத்தி அஹ் பாக்கவே நல்லா இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீர்விழ் சிகல்லா பாத்தீங்கன்னா கடைகள அவ்வளோ இது பார்க்க முடியாது ஏன்னா உயரமான பகுதிகள் போ உயரமான பகுதியா இருக்கிறதுனால நம்ம எவ்வளோக்கு மேல போ அந்த குளியல் இதுக்கு போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எந்த ஒரு
விற்பனை நிலையங்களும் இருக்
நுட்ப தொடர்பு துண்டிக்கப்பட்ரும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டு அ அதே அளவுக்கு கடை கடைகள் அந்த மாரி உணவு பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகளோ இல்ல விளையாட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகளோ அது அது அந்த மாரி கடைகளெல்லாம் எதுவும் அதிகமா இருக்காது நம்ம குளிச்சு முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தா மட்டம்தான் நம்ப உணவு உண்ணக்கூடிய கடைகளே பாக்க முடியும் ஆ மேக்சிமம் ஹ நெறைய பாாரத்தீங்கன்னா இந்த பழங்கள் மலையில வெளைைய வைக்கக்கூடிய பழங்கள் காய்கள் இந்த மாரி அதுக்கப்பறம் நல்ல சத்துணவு இந்த கேழ்வரகு புட்டு அந்த மாரியான கடைகள் தான் இங்க அதிகமா இருக்கும்
ஓ அப்படிங்களா ஆனா நான் கேள்விப்பட்ருக்கேன் இந்த அருவியில குளிக்கும் போதெல்லாம் வந்து அவங்கவுங்க வந்துட்டு ஒரு சில நம்பிக்கைகளால அ அவங்க குளிக்கிற ஆடைகளையெல்லாம் தண்ணில போட்டுருவாங்களாம் அந்த தண்ணகங்ல்லாம் அரிச்சு வந்து அருவி தண்ணீர் போற பாதயெல்லாம் அடைச்சிடுது இதனால தண்ணீரும் அசுத்தமாகுது மீன்கள்ல்லாம் சாப்பிட்டு அதுகளும் இறந்துடுது இத வந்து அப்புறப்படுத்துறதும் கடினமா இருக்குன்ட்டு எல்லாம் நான் செய்தித்தாள்கள்ல இல்ல டிவில எல்லாம் பாத்திருக்கேன் அது உண்மதானான் இப்ப அது ல்லாம் ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்காங்களா போடக்கூடாதுன்னு சொல்லி அது தவறுதான தண்ணியை வீணடிக்கிறாங்க இல்லையா
ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் அ அது எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்காததுக்கு முன்னாடி இந்த மாரி விஷயம் எல்லாம் நெறைய நடந்துகிட்டு இருந்துச்சு எப்படி பாத்தீங்கன்னா உணவு பொருட்கள் எல்லாத்தையும் மேலே எடுத்துட்டு போய் சாப்பிடுறது அங்கயே குளிக்கிற எடத்திலயே சாப்பிட்டுட்டு பக்கத்தில சாப்பிட்டு அங்கயே தண்ணில எல்லாத்தையும் இது பண்றது பிளாஸ்டிக் குப்பைகள் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு அழுக்குப்படுத்துறது அடைப்பு ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயம் ங்கல்லாம் நெறைய நடந்துகிட்டு இருந்துச்சு எப்போ இந்த மாரி விபத்துகள் எல்லாம் அதிகமா நடக்க ஆரம்பிச்சு அரசு பொறுப்புல அந்த நீர்வீழ்ச்சிகள் பராமரிப்பு எல்லாம் வந்துடுச்சோ இப்போ போலீஸ் அ காவல்துறை அது மட்டுமில்லாம அந்த அதுக்குண்டான அந்த நீர்வீழ்ச்சி பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க அந்த எடத்த இப்போ ந பராமரிச்சுட்டு வராங்க ரொம்பவே அதிகமா கண்கா அதிக கண்காணிப்பு கொண்டு அந்த எடத்த கண்காணிச்சு ட்டு வராங்க இப்போ இப்ப இப்போ இப்போ ரீசன் இப்போ நேத்து கூட நாங்க போயிட்டு வந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா நீங் நீங்க வந்து எந்த ஒரு பொருளையும் மேல எடுத்துட்டு போக கூடாது அப்டின்ற ஒரு சில விதிமுறைகளையே எடுத்துன்னனு வந்துட்டான் அறிவிப்பு
நல்ல விஷயமா இருக்கு தம்பி நீங்க சொல்றது ஏன்னா மேல எடுத்துட்டு கூடாதுன்னு தட பண்ணிருக்காங்கல ரொம்பவே நல்ல விஷயம் ஆனா மலைப்பகுதியை பத்தி கேள்வி கேட்டன் ஆனா கடற்கரைலேயும் அப்டிதான் கடற்கரையிலேயும் அவ்ளோ உடைகள் உணவு பொட்லட்ங்களோட கவர்கள் கூல்ட்ரிங் பாட்டில்ஸ் அவ்வளவு இந்த மாதிரி போட்டு காட் கடல் நீரோட கலரே நா வந்துட்டு ட்டு முன்னாடி போனதுக்கும் இப்ப சமீபத்துல நான் கடற்கரையில போய் பாக்குறேன் கடல் வந்து நீல நிறமா தானே இருக்கும் ஆனா ஒரு குழம்பிய ஒரு மணல் சேறு கலருக்கு வந்து கடல் தண்ணி வந்து முனையிலல்லாம் வந்துருச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் வந்து நீல லமாவே இருக்கு அந்த அளவுக்கு அசுத் சுத்த பண்ணிருக்காங்க மீன்கள்ல்லாமோ அத சாப்பிட்டுட்டு செத்து போக்குது இப்ப எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு அரசு என்னதான் தடுக்க நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் தான் நா குப்ப போடக்கூடாது இது நம்ம எடம் நம்ம தான் நல்லா பாத்துக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாலே இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் தானே
கண்டிப்பாக இன்னும் கொஞ்சமா அரசு நடவடிக்கை எடுத்தா கடற்கரைகளும் சுத்தம் ஆ நான இப்போ ரீசண்டா கூட மெரினா போயிருந்தேன் இப்போ அரசு மின்ன விட இப்போ அரசு இன்னும் அதிக கவனம் எடுத்து அந்த கடற்கரைய மாத்திருக்க மாரி எனக்கு கொஞ்சம் தோணுது
நிச்சயமா ஆங்காங்கயே ஒரு குப்பை தொட்டிகள் எல்லாம் வச்சா கூட இந்தகுப்பை எல்லாம் போட்டுவாங்கல்ல அந்த மாதிரியே பண்ணலாம் நம்ப பயணத்தை பத்தி பேசனோனே நெறைய இருக்கு மீண்டும் ஒரு நா உங்க புகை ஒரு பயண அனுபவங்களை பத்தி பேஸ்
கண்டிப்பாங்க நன்றி நன்றி